அ
தோழி
ஆ வணக்கத்தோழி அதா இப்ப பேசிட்டு இருந்தோ இல்லைங்களா நம்ம ஸ்ட்ரெஸ்ஸ பத்தி அதுதா உங்களுக்கு ஒரு கண்டிப்பா ஒரு சொல்யூஷன் தரே அது நல்ல ரிலீஃப் ஆகும் நா சொல்றத மட்டு கம் அமைதியா கேளுங்க ஒன்னே ஒண்ணு
சேரிங்க தோழி
காலையில எழுந்த உனே மூச்சு பயிற்சி மட்டு ஒ ரெண்டு முறை பண்ணுங்க மூச்சுப்பயிருச்சுன்னா அந்த சின்முத்திரை கையில இப்படி வச்சுட்டு சின்மத்துரைன் போடுங்க வரும் நம்ப யூடியூப்ல சின்முத்திர வச்சுட்டு சப்பாங்கால போட்டு நல்லா மூச்சு பயிற்சி வந்து அமைதியா இதே ஒரு மைண்டுக்கு வந்து ரிலேக்சேஷன் ஒரு பத்து நிமிஷம் கொடுங்க போது காலைல எழுந்த உடனே நீங்க ரஸ் ஸ்ரூம் போயிட்டு வந்து கை கால் கழுவிட்டு உக்காந்து ஒரு பத்து நிமிஷம் மட்டும் அது பண்ணுங்க பண்ணிட்டு ஒ கண்டிப்பா உள்ள போயிட்டு ஒர் ரெண்டு கிளாஸ் தண்ணி குடிச்சிருங்க நல்லா தண்ணிக்குடுச்ட்டு ஒரு வாக்கிங் இப்டி ஒரு வாக் அப்டி ஒரு வாக் போங்க அப்புற பத் த்து நிமிஷம் என்னாப் பண்றீங்க ஒரு செல் எடுத்து காமெடி வடிவேல் காமெடியோ இல்ல ஆ இது வந்து ரெகுலரா பண்ணுங்க ஒரு பத்து நிமிஷம் அந்தப் காமெடிய பாத்து சிரிச்சுன் நேருங்க நெறையா சிரிப்பு வர மாரி பாருங்க லாஃபிங் தெரப்பி நல்ல சிரிங்க அவ்ளோதா புரிஞ்சிச்சா அதுக்கப்பறோ நீங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா நீங்க உள்ள போய்ட்டு வேலை செய்யும் போது உங்க வேலை மேல அப்டியே போயிடு அது என்ன செய்யணும்ன்றபோது அப்டியே யோசிச்சன்னு போயிடு ஆனா அன்னைக்கு காலம் வந்துஓரளவுக்கு கடந்துரு ஓகேங்ளா இப்ப நீங்க இந்த மாரிலா ரெகுலராப் பண்ணி பண்ணி பண்ணி உங்களே நீங்க வந்து ஸ்ட்ரெஸ்லந்து வெளியே கொண்டு வர வந்தாகனு மத்தவங்களால்லா பண்ண மாட்டாங்க புருசனா இருக்கட்டு புள்ளியா இருக்கட்டு அப்பா அம்மாவா இருக்கட்டு மாமியார் ஊடாக்கட் டும் நாத்னா இருக்கட்டு யாருன்னா இருக்கட்டு ஆனா யா அவங்கவுங்களுக்கு வந்த விணைய நம்பளே அவங்கவுங்களேதா வெர்ட்ட முடியு இப்ப நம்மளுக்கு வந்த கஷ்டம் வந்து நம்பதா அத உணர முடியு அதனால அவங்க நால எந்த ஸ்ட்ரெஸ் எல்லா வெளியே போகாது ஓகேங்களா அ அதுனால முடிஞ்ச வரையு ச சண்டை கூட போட்ருங்க இப்ப ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டை வந்து சின்ன சின் நல்ல சண்ட கூட போடுங்க நல்ல கத்து கொடுங்க பேசுங்க அதெலா ஒண்ணு நாலா பேசாத அதே மைண்ட்ல வச்சிட்டு யோசிட்டு யோச்சிட்டு யோச்சிட்டு இருக்கறதா வந்து ஒரு மனு மனுசருக்கு வந்து பிரச்சனையே
ஆமா தோழி நாங்க சண்டல்லா போடுறது இல்ல தோழி ஏன்னா சண்ட போட்றதுக்குல டைமே இல்ல என் வீட்டுக்காரு காலையில ஆபீஸ் போனாருன்னா நைட் ட்டி ஏழு மணி எட்டு மணிக்கு தா வருவாரு அவரு சனிக்கிழமையு ஆபிஸு நேத்து எனக்கு உடம்பு சரியில்லேன் ட்டு தா ஹாஸ்பிட்டல்ல லீவ் வாங்னாரு அதுவே ஒரு வாரமா போனவாரம் போட்டோ அப் அப்பாயின்மெண்ட்டு லீவ் குடுக்க மாட்டேன்ட்டாங்க ஆபீஸ்ல அதனால எங்கயால போ முடில அப்புறோ நேத்து நேத்து தா புதன் கெழமதா லீவ் குடுத்தாங்க புதன் கெழமை அவருக்கு பொறந்த நாள்னால போணுமா வேண்டாமான்னு ஒரே யோசன பொறந்த நாள் அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல போய் உக்காரவா அதுவே ஒரு யோசனையாவே இருந்துச்சு சரி அதுக்கப்புறோ சொன்னாரு கேப்ரா ஆ அப்ப திரும்ப இன்னொரு நாள்லா லீவ் கெடைக்காது கெடைக்கிற டைம்ல போயிட்டு வந் துருவோம் அப்படின்னு சொல்ட்டு காலையில ஆரைக்கெல்லா போய் உக் காந்துட்டோ அப்டியே அதெல்லா நெனச்சா என்னடா இது
இது வாழ்க்க மாரியா காலைல எழுந்தோனே ஹாஸ்பிட்டலுக்கு போறது வந்து ஒரு பர்த்டே அன்னைக்கு கோயிலுக்கு போய்ட்டு அது ஒரு நல்ல வைப்பு கெடைக்கு காலையில ஒரு ஃபேமிலியோட கோயிலுக்கு போய்ட்டு அமைதியா அங்க உக்காந்துட்டு வந்து பிரசாதோ சாப்ட்டு வீட்ல வந்து சமைச்சு சாப்பிட்டு கேக்கு வெட்றது அது ஒரு அன்னைக்கி நாளே வந்து ஸ்பெஷலா போவு அன்னைக்கு அவரு டே ஒரு நாள் தா நம்மளுக்கு பர்த்டேண்ற நாள்லதா வந்து நமக்கு ஓரளவு ஹேப்பியா இருக்கு அந்த நாள்லேயே போயிட்டு ஹாஸ்பிடிட்டல்லயே காலைல உக்காறது வந்து கஷ்டோ
ரொம்ப கஷ்டங்க ரொம்ப கஷ்டோ மிந்தியெல்லா இப்ப இருக்குற வேலை வந்து அவரு ரொம்ப டஃபா இருக்குது மிந்தியெல்லா வந்து அவர் வந்து ஒரு வீட்ல ரெண்டு நாள் இருப்பாரு மூணு நாள் இருப்பாரு ரெண்டு நாள் தா ஆபீஸ் போவாரு வீடலருந்தே வேல பாக்கலா இப்ப இந்த கம்பெனி வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் காலைல போனா நைட்டு தா உடுறாங்க சனிக்கெழமையு ஆபீஸு சோ அந்த ஞாயித்துக்கெழமை மட்டும் தா அவர் வீட்ல இருப் பாரு அந்த வீட்ல இருக்குற டைம்ல கால்ல லேட்டா எந்திப்பாரு அப்டியே உக்காந்துரு ப்பாரு அவுங்க அவரோட டிரெஸ்ஸ அவர் கைல தா வாஷ் பண்ணனு அதனால அவர் வாஷ் பண் ணி அதுலயே அவருக்கு கரெக்ட்டா டைம் போயிடு அப்புறோ காய் எதாவது வாங்கி வச்சு பழோ எதாது வாங்கி வச்சுட்டு அதுக்கே எங்கள்ட்ட வெளியே போக கூட எங்களுக்கு அவ்ளவா டைம் இருக்காது அப்புறோ நேத்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந் தோன்ன சேரி மனசே ஒரு மாதிரி இருந்துச்சு என்னடா டாக்டரு அந்தப் புண்ணுங்கிறாங்க இந்தப் புண்ணுங்கிறாங்க அந்த நோய்ங்கிறாங்க இந்த நோய் எத கேட்டாலும நோயி நோயி நோயி நோய்ங்காங்க சேரிஞ் சொல்ட்டு நம்ம கோயிலுக்கு போகலாஞ் சொல்ட்டு கோயிலுக்குலா போயிட்டு சர்ச்சுக்கு அங்க சர்ச்சு இருந்தது அங்க சர்ச்சுக்கு போயிட்டு அப்படியே பையன கூட்டிட்டு வெளியே போயிட்டு நாங்க வந்தோ அவே கே எஃப் சி போனும்பான்னா சேரிஞ் சொல்ட்டு கே எஃப் சி ல கூட்டிட்டு பேய் அவனுக்கு நேத்து வாங்கி குடுத்துட்டு சேரி அவனையாது சந்தோஷப் படுத்துவோஞ் சொல்ட்டு அவன சந்தோஷப்பட்டு நேத்து நாள்கல கழிச்சிட்டு வந்தோ
அடிக்கடி கே எஃப் சி சிக்கன்லா சாப்டாதீங்க அது வந்து வாத்து சிக்கனு ஆ
இது வந்து வெனஸ்டே ஆஃபர்னு கே எஃப் சி ல போட்ருந்தாங்க
ஆமா ஒரு பக்கெட் வாங்குனா ஒரு பக்கெட் ஃப்ரீயாமே
அது இல்ல அப்டி இல்லங்க அது எதோ செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் நெறைய போட்ருந்தாங்க நாங்க அத வாங்கல நாங்க வாங்கனுங்க த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்குள்ள காம்போ தா வாங்கியிருந்தோ ஏன்னா கம்மியா போதுன்னு ஏன்னா அவனுக்கு மட்டுந்தானே நாங்க அவன நா அவ்ளவா சாப்பட மாட்டே அவ மட்டும்தா சாப்பிடுவானேட்டு சின்னத வாங்கி அவனுக்கு குடுத்த அவன சாப்பிட வச்சு நாங்க வந்துட்டோ அந்தால வீட்டுக்கு வந்துட்டோ நாங்க வேற இப்டியே நாள்கள் இப்போது இந்த ஹாஸ்பிட்டல்ங்கிறது ஒண்ணு இல்லைன்னு அதாவது மனுஷனுக்கு நிம்மதியா இருக்கு ஹாஸ்பிட்டல் போனா டாக்டரு காட்டுறாங்க பாருங்க பயத்த அப்பப்பப் பா
ஐயோ அந்த பயத்துனால நா இன்னு ஹாஸ்பிட்டலுக் போலங்க நானு நா இன்னு கூட ஒரு ஹாஸ் பிட்டலுக்கு என்னா காய்ச்சல் வரு என்னா வந்தாலு
ம்
பஸ்லா
தோழி உங்கள் குரல் எனக்கு சரியாகக் கேட்கவில்லை விட்டு விட்டஇ கேக்கிறது ஆ சரியாக கேக்கிறது சொல்லுங்க
அதுதா டவர் பிரச்சன வரு பா திடீர்னு அந்த நெட்வொர்க் கம்மியாவு என்னா பண்றது அந்த மாரில்லா வரு உம் உம்
க்கிற ஏரியால டவர் நல்லா இருக்கு எந்த டவர் ன டவர் உங்ளுக்கு நல்லா கெடைக்கு உங்ளுக்கு
எனக்கு எந்த ஆர்டெல் நல்லா கெடைக்கும்பா ஜியோது பரவாயில்லன் சொல்றாங்க நான் என்னைக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் வாங்கன்னோ அண்ணிலந்து ஒரே நம்பர் தா ப்ப இன்னைக் வர நா யூஸ் பண்ணிட்டு இருக்கர்து
ஆ ஆ ஆ
அதனால ஏர்டெல்லேதா எதுமே நானு மாத்ததுல நா எதே ஒரே நம்பர் யூஸ் பண்றதுனால எனக்கு அது அவ்ளோ பெரிய டிஃப்ரன்ஸ் தெரிதிர்ல ஆனா எங்க வீட்டு்கார் அடி க்கடி சொல்லுவாரு இந்த ஆர்டெல்லா செரியவே கெடைக்குர்தில்ல பி எஸ் என் எல் மாத்திக் கோ பி எஸ் என் எல் தா கரெக்டா கெடைக்கு அதுதா கரெக்ட்டா இருக்குதுன்னுவாங்கோ வோடாஃபோனு பி எஸ் என் எல்லு இப்ப ஜியோ இந்த மூணுதா வந்து ஸ்பீடா வரு ஃபைவ் ஜிக்குல்லா இதுல்ல ஆர் டெல்லா ரொம்ப கம்மி ஆயிடுச்சுன்னாங்க இருந்தாலு எனக்கு மன் சு வர்ல அப்போத்துலந்து நானு சின்ன வயசுல இருந்தே அந்த ஆ கிட்டதட்ட ஒரு இருவது வருஷமா ஒரே நம்பர்தா யூஸ் பண்ணிட்டுருக்கே அதனால எனக்கு அவ்ளோ பெரிய அந்த மாத்திக்கணு அந்த மார்லா வர்
செரிங்க செரிங்க செரிங்க அப்டின்னு ஒருவேள சில பேர் சொல்லுவாங்ள நம்ம வந்து வேண்டிட்டு வந்து சரியா செய்யலேன்னா அது வேற நமக்கு நோய் நோயா வரு சொல்லுவாங்கள அதனால சில சில வேண்டுதல்லா இருக் குது அதெல்லா இன்னு முடிக்காம இருக்குது அதெல்லா ஒரு வேள அதானா என்ன
இருக்கலாம்ப்பா இருக்கலா ஏன்னா இது ஒரு ஒரு இதுவே சொல்ற நா கேட்டுக்குங்க நா வந்து போன வர்ஷோ வந்து நாங்க புரட்டாசி மாசோ எப்மே ஆஞ்சிநேயர் கோயிலுக் போய்ட்டு மொட்ட அடிச்சுட்டு வருவோ ஃபேமிலியோட ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு பாருங் மொட்ட அடிச்சிருவோ ஃபேமிலியா எங்க வர்ஷ வர்ஷ அடிப்பாரு எங்க வீட்டுக்காரு அத வந்து பசங்ளு அடிப்பாங்க இத்தன வர்ஷ கழிச்சு நா கொழந்த பெத்து கொல தெய்வத்துக்கு முடி தரவே இல்ல ஆக்சுவலி நம்ம மாமியார் வீட்டு குலதெய்வ தா இப்ப நம்ம கும்புர்றோ ஓகேவா நம்மளு வந்து கொழந்த பெத்த புதுசுல அவுங்க எடுக்கும் போது கூட ஒரு பெத்த தாயு எடுத்துர்ணுமா அந்த குலதெய்வத்துக்கு முடி குடுத்துர்ணுமா நா என்ன பண்ணோ எங் மாமியாரு வேண்டின்ந்தே எங்க மாமியரு வேண்டிந்துக்கிறாங்கோ முடி குடுக்குறேன்ட்டு எந்து நானுங்கோ ஸ்கூலுக்கு வேல போர்னால எனக்கு அது மொட்ட எடுத்துட்டு எப்டி போறதுன்றதுக்கா அப்டியே ஸ்கிப் பண்ணிட்டே வன்ட்ட கிட்டத்தட்ட இருவது வர்ஷன் வன்ட்ட வந்து பாத்துங்ள இப்ப அந்த ஒரு அந்த கோயிலுக்குள்ள போறங்க செரி முடி குடுத் த்துர்லானு ஒக்காந்துட்டே நானு ஒக்காந்துட்டு எனக் கு அர மனுசாயிட்ச்சு செரி எழுந்துட்டே செரி வேணான்ட்டு இடி மடி மட்டு‌ குடுத்துட்டு வந்துட்டே வீட்டுக்கு வந்துட்ட பிறகு எனக்கு ஜொரொ வந்துருச்சு ங்க ஒன்னு தல ஃபுல்ல தல ஃபுல்லா வந்து கொப்பள கொப்பளமா எழுந்துருச்சுங்க
சேரிங்க சேரிங்க சேரிங்க
கொப்ளொ கொப்ளொமா ஏறிட்ச்சு அது டாக் ட்ருகிட்ட கேட்டா‌ ஒ ஹெவிடோஸு மாத்துர சாப்டிங்ளான் கேட்டாங்க நா வந்து மாத்திரயே சா ப்பற்தில்ல நா ஷுகருக்கு மட்டுதா எத்துனுக்குறே அந்த எ விடோஸ் எடுக்குற அளவுக்கு இல்ல இது நா
சேரிங்க செரி
ப்டியே போ ச்சு ஒரு சிக்ஸ் மந்த்தா அந்த இன்னொன்னு வந்து முடி வந்து அப்டே கொட்ட ஆரம்பிச்சிச்சு மொத்தமே ஒரு நாலு முடிதா மொ தலைலே இருந்துச்சு அப்பறொந்தா எனக்கு ஒன்னொன் னா புரிய ஆரம்பிச்சிச்சு நா‌ ப கடவுள் கிட்ட குடுத்துட்டு எழுந்து வந்த பாத்தீங்ளா
உம்
அதுதா நா பண்ண தப்பு நா‌ தப்புன்ட்டு அப்பவே அடுத்த வாரமே ஒரு வார நா‌ வேண்டிக்கினே சாமி கிட்ட இந்த ஒரு வார உனக்கான வெரத எடுத்து இருந்து ட்டு நா வந்து இந்த முடிய நா குத்தர்றே உங்களோட முடி நா குடுத்தர்றே எனக்கு இதுக்கு மேல எந்த கஷ்டத்த குடுக்காதிங்க நா வேண்டி ட்டு நா போய் மொட்ட அடுச்சுட்டு வன்ட்டு நல்லாவே இருக்குதுங்க இப்ப மூணு மாச அட்ச்சு முச்ட்டு நல்ல வ ஹேரு சூப்பரா வளருதுங்க இப்போ
சூப்பருங்க சூப்பருங்க அதாங்க வேணு அதாங்க வேணு அதா
சொன்ன‌ நானு அப்பதா வந்து அந்த கொலதெய்வ வழிபாடு வந்து எவ்ளோ ஒரு குடும்பத்துக்கு வந்து ரொம்ப முக் கியமானதுன் வந்து அப்ப கொஞ்ச நா உணர்ந்துட்டங்க
ஆ அ அ அ அதாங்க
கு கும்டுட்டு வராங்ளைங்ள சாமிங்க அ அத வந்து நம் மளு‌ வந்து ஃபாலோ பண்ணுன்றது வந்து அப்பதா நா நல்லாவெ புரிஞ்சுக்கினெ கொலதெய்வோன்றது நம்ள காக் கதான்ட்டு கும்புட ஆரம்பிச்சேங்க இப்ப பரவால்லங்க எனக்கு எந்த சைட் எஃபெக்ட்டு‌ல்ல தலைல எந்த பிரச்சனயு இல்ல அப்ப காட்ன பிரச்சனைங்க ஒன்னு கூட இல்லங்க மொட்ட அடுச்ட்ட பிறகு என்னங்க இருக்கு ஆச்சரியமா இருக்கு என் னா ஆச்சரியமா இருக்கு பாருங்க
நாங்ளு எப்பமு எங்ளுக்கு நாங்க கொலதெய்வொ கும்முட்ருவோ‌ எங்க ஊர்ல எங் மாமியார் ஊர் ல இந்த வருஷ எதோ கொலதெய்வொ சாமி எதோ கட்றாங்களா கோயில் கட்றாங்களா அதுனால இந்த வருஷ எங்ளுக்கு கட் டாம‌ போ முல்ல போன வருஷல்லா அ அந்த கொலதெய்வொ அம்மனுக்கு அம்மனுக்கு ஃபுல்லா ட்ரெஸ் வாங்கி குடுத்து பாவாட வாங்கி குடுத்து மால போட் டு முனிஷனுக்கு மால போட்டு முனிஷனுக்கு ட்ரெஸ் குடுத்து அதெல்லா கோ பலி இத கோழி பலி குடுத்து எல்லா செஞ் பொங்கல் வச்சு சாமி கும்புட்டோ நாங்க இந்த வருஷோ எதோ சாமிய எதோ கப்பூ கோயில் கட்றேன் சொல்ட்டு இந்த வருஷொ எங்ளால பண்ண முடில பண்ணனு கோயில கட்டி முடுச்ச பெறவு ஆடு வெட்டனு அடின் சொல்லிருக்காங்க எங்க மாமியாரு அது எப்ப முடியுன் தெர்ல முடிஞ்ச பெறவு அத செய்யணு அது போக ஏ வேண்டுதலு கொஞ்ச நெறய இருக்குது அது வந்து எங்க ஃபேமிலி ஃபுல்லா நா வந்து எல்லாருக்கு கல்யாண ஆயி முடிச்சு வந்த பெறவு எங்க சிஸ்டர் இன்ளா நாங்க எல்லா சேந்து வேளாங்கண்ணிக் கு வருவோ வந்து காணிக்க போடுவோ நா வேண்டிருந்தே ஃபஸ்ட்ல எல்லாரோட பிரச்சனயு கொஞ்ச தீர் இப்போ எல்லாரோட பிரச்சனயு கொஞ்ச கொஞ்ச மோஸ்லி என்னது ஃபுல்லா தீராது ஃபுல்லா வந்து தீர்ரது வந்து நடக்காத காரிய அது வந்து ஏதோ அவுங்கவுங்க லைஃப்அ பாத்து கொஞ்ச இருந்தாங்கன்னா நாங்க வரோ வேளாங்கண்ணிக்கு வறோன்னு வேண்டிருந்தே அது இன்னு போ முடியாம அது ஒரு தடங்களாவே இருக்குது எல்லாரு போயிட்டு வந்தணு ஒரு தடவ போயிட்டு வன்ட்டோனா எங்க பிரச்சன கொஞ்ச
கொண்ணுக்கிற திருப்பதிக்கு வேண்டிக்கிறாற குடும்பத்தோட வர்றேன்ட்டு உங்க அண்ண வீட்டார் வராங்களான்னு கேளு வேன் அரேஞ் பண்ணிரு வேன்ல்லா இது கையிலே இருக்குது இவருக் கைலயே வேனு காருங்க எல்லாங்குது பதினஞ்சு பேர் போற மாரி இருக்குது இந்த வருஷ பிளான் பண்ணுங்க போயிட்டு வந்தடலா உங்க அப்பா கொஞ்ச நல்லா இருக்கும் போதே அப்டின்னு கேட்டுந்தா இருந்தாருங்க எங்களுக்கு அந்த ஆச தாங்க எங்களா போலானே அங்கங்க முடியுது இந்த டைம் இந்த மே மாசம லீவ் எல்லா முடிஞ்சிச்சு
மே மாசத்துல அதாது மே மாச த்துல எங்கேயுமே போ முடிலங்க வெயில் வந்து கொழுத்தி அடிக்குதுங்க எங்க வீட உட ஏ சி போட்டு ரூம்குள்ள இருந்தா போது அப்டிங்கிற நெலமைக்கு
ஆ ஆ நன்றி தோழி அடுத்த இணைப்புல நானு க கூப்புறே நீங்க அத இணைப்புல இருங்க நன்றி தோழி நன்றி தோழி